கம் ம் நீங்க வேல தேடிட்ருக்கற்தா கேள்விப்பட்டே என்னோட ஃபிரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க அதா வந்து ட்டு உங்குளுக்கு அத பத்துன சில தகவல்கள சொல்லலா அப்டின் நெனச்சு பண்ணே நீங்க இப்ப வந்து எந்த மாதிரி வேல தேட்றிங்க முழு நேர மா இல்ல பகுதி நேரமா
இப்ப நா பகுதி நேர வேலய தா தேடிட்ருக்கேம்ப்பா அ அப்டி கெடச்சா தா கொஞ்சோ நல்லாருக்கு ஏனா முழு டைம் நம்ம போய் அதில போய் ஈடுபாடு குடுக்க முடியல அ வீட்ல உள்ள வேலைகளையு நம்ம பாத்துட்டு கொழந்தைங்களையு பாத்துகிட்டு நம்ம போய் முழுசா அங்க ஒக்காந்து நம்ப ளால பண்ண முடியாது அதுனால பகுதி நேரமா இருஞ்ச்சுனா இதியு பாத்துக்லா அதையும் பாத்துக்லால்ல அதுக்காக தா அப்பிடி ஒரு வேலைய நாங்க பாத்துட்டுக்கோ
ஓ நீங்க வீடுட்ல இருக்க குழந்தைங்களையும் பாக்கணு ஏனா ஒரு குடும்ப தலைவியான் சொல்றது புரியிது இப்ப நீங்க பகுதி நேர வேலைனு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கனா அடுத்ததா பாத்திங்கனா அது வந்து நீ ங்க ஆன்லைன்ல பாக்க போறீங்ளா இல்ல நேரடியா ஒரு கடைகளுக்கு சென்று அந்த மாதிரி எடத்துல வேல பாக்லான் நெனக்றிங்ளா
வ க கடைகளுக்கு சென்று பாக்கறது கொஞ்சொ கஷ்டமாருக்கு வீட்ல இருந்தே பாக்கறதா ரொ ம்ப சௌரியமா இருக்குது வீட்டையும் பாத்துகலா பிள்ளைங்களையும் பாத்துக்லா என்ன ஒரு வேல நாலு நம்ம முடிச்சு வெச்ட்டு ந ம வெளில வேலைக்கு வெளில எதாவது ஒரு ஃபங் ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நம்ம போய் ட்டு வரலா
உ நீங்க வந்துட்டு ஒரு தெளிவா இருக்கீங்க அதனா நம்ம வந்து பகுதி நேர வேலதா அதுலியு வந்துட்டு நம்ப வ ஒரு சமூக வலைதளங்கள் இல்லனா ஹ ஆவ் ஆன்லைன் மூலமா பாக்லாங்கிறதுல முடிவா இருக்கீங்க மொதல்ல நீங்க என்னா பண்ணுங்க ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க அது நம்ப இப்பெல்லா வந்துட்டு சமூக வலை தளங்கள்ல ஒரு வேலைக்கி நாம்ப விண்ணப்பிக்கணுமானாலுமே ஒரு வேலனு நீங்க ஆன்லைன்ல சர்ச் ப ண்றீங்கனா நறைய வேலைகள் இப்பல்லா வருது வேலைவாய்ப்புக்கான சமூக வலைதளங்கள்லா நறையா வுருக்கு அதுல நீங்க போயிட்டு தேடுங்க தேடம் போது அந்த வலை தளங்கள்ல காமிக்கிற ஒரு கம்பெனி நேம் இருக்குன்னா அது உண்மையானதா இருக்கானு ஃபஸ்ட்டு நீங்க தனியா போயிட்டு ஒரு தடவ ஒரு குரோம்ல எல்லா சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க சரிங்ளா
சரிங்க நீங்க சொல்றது கரெக்ட் தா ஏனா நெறைய அது மாரி எல்லா அ எ வலைதளங்கள் ல வந்து நெறைய அ புகார் சொல்றாங்க கேள்விப்பட்ருக்கோ நம்ப இதுல போயி ட்டு ஏமாந்தற வேண்டா அப்டின்ற மார்லா நறைய சொல்லிட்ருக்கா அதனால அ பத்திங்கனா ஒரு சில நல்ல கம்பெனிகளையு நம்ம வந்து இழக்க நேரிடுது
நீங்க சொல்றது உண்மதா‌ அந்த பயம் தா ஏன்னா நானுமே வந்து ஆரம்பத்துல நா ஒரு குழந்த வெச்சிருகதுனா ல வீட்லந்து வேல தேடம் போது இதே மாதிரிதா பல வேலைகள்ல வந்துட்டு ஒரு வேல முடிச்சது அதுக்கப்புறோ சம்ளோ குடுக்காமல்லா ஏமாத்திருக்காங்க அது என்ன கார்ணோன் யோசிக்கம் போதுதா பாத்தே நம்ப தொலைபேசி மூலியமா ஒரு வேலைக்கி போறோ அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனமா ஒரு ப திவு செய்யப்பட்ட நிறுவனமாங்கறத நம்ப பாக்காம நா சேந்துட்டே அவுங்க நம்மள ஏமாத்துனாலு நம்ப அவு ங்கள்ட்ட அவன போயி என்ன சேலரி கேக்க முடியு அவுங்க ஃபோன் நம்பர வெச்சுகிட்டு அதுக்கப்பறந்தா நா யோசி ச்சு அவுங்க ஒரு கம்பெனிக்கு வேலக்கி போறோனா அந்த கம்பெனி பேர் இருக்கா உண்மைலியோ எ ந்த ஊர் சொல்றாங்ளோ அந்த எடத்துல இருக்கானு ஒரு அட்ரஸ் இருக்கா அந்த மாதிரி சோதிச்சி நா சேர ஆரமிச்சே முதலாவதா நீங்க ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேல பாத்த அனுபவோ எது இரு க்கா
இருக்குங்க தோழி ஆனா க கடையில அதாவது வெளியில போயி தா வேல பாத்ருக் இருக்கே நானு இந்த விணையதளங்கள போது இதுதா எனக்கு முதல் முறையா நாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கே நா இப்ப இதுக்கு முன்னாடி நா வெளியில கடைகளுக்கு போய் தா வேல பாத்ருக்கே அது முழு நேரமாவு பாத்ருக்கே அதால என்னால முடியல அப்படிங்கிறதுனால தா இப்ப இந்த மாரி ஆர சூழ்நிலைய நா எதிர்பார்த்துட்ருக்கே நானு
அது ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க என்னன்னா ஒரு ரெஸ்யூமை இருக்கையில நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ உங்களோட கல்வி தகுதியை போட்டு இதுக்கு முன்னாடி நீங்க நேர்ல தா வேல பாத்திருக்கீங்கன்னாலு அந்த அனுபவம் எத்தனை ஆண்டுகள் அனுபவம் இருக்கு உங்களுக்கு டைப்பிங் இந்த மாதிரி தெரியிமா
தை இப்ப இப்ப தா தோழி நம்ம இந்த ஃபோன்லலா பண்றத பாத்துட்டு தா டைப்பிங்கில கொஞ்ச வேகமாக நம்ம லெட்டர்ஸ வந்து எழுதுறது பாக்கறது படிக்கிறது எல்லாமே பண்ணிட்ருக்கோ தோழி அதனால இதையு நம்ம கத்துக்றோ எல்லா ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து முறைப்படி கத்துக்கிட்டோனா கொஞ்ச நல்லா இருக்கல ஈஸியா இருக்குல்ல அதனால எல்லாத்தையு கத்துக்கணு அப்டின்ற ஒரு ஆர்வ எனக்குள்ள இருக்
நீங்க சொல்றது ரொம்பவே சரி ஏன்னா சமூக வலைதளங்கள் வர வேலையா இருக்கட்டு நீங்க வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு இப்ப பெண்கள் வீட்டில இருந்தே பாக் கும் போதுனா நம்ம ஒரு படிச்சிருக்கோ அது தொடர்பான வேலைய அப்படி தேட்றோம்னா அந்த மாதிரி ஈஸியா நமக்கு கடைச்சிடு இல்ல பொதுவான வேலைகள்னா தேட போது என்னன்னா ஒரு வீட்ல இருந்தபடியே ஒரு தொலைபேசியில பேசுறது இல்லன்னா எதாவது அவங் டேட்டா கொடுப்பாங்க அத நம்ம டைப் பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லா நமக்கு நறையாவே இங் காலகட்டத்தில கடைக்குது அதனால நீங்க தமிழ்லையு இங்கிலீஷ்லையு எழுதுறத் த்துக்கு கொஞ்ச நல்லா ஃபாஸ்ட்டா எழுதுற மாதிரி முக்கியமா எழுத்துப்பிழை இல்லாம எழுதுற மாதிரி கத்துக்கிட்டிங்கன்னா நறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்ல்லா இருக்கு அத கூட நீங்க தேடலா அடுத்தபட்சமா பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல இருந்து பாக்கணு அப்டிங்கு போது சமூக வலைதளங்கள்ல வர வேலையை மட்டுமே முழுசா நம்ப முடியாது உங்களுக்கு தையல் தெரியுமா
கண்டிப்பாக தோழி தையல் தெரியும் அதுக்கு முறையா நா வந்து பயிற்சியு கத்துக்கிட்டு அதுக்கு அந்த சர்ட்பிகேட் அதைய்மே நா வாங்கியிருக்கே தோழி அதுவுமே வச்சிருக்கே இப்ப எங்க எடத் கத்துக்கிட்ட பாத்தீங்கனாக்கா ஒரு நாங்க இருக்கிற தெருவுலே ஒரு அஞ்சு பேர் வச்சுருக்கறாங்க அப்ப நமக்கு வந்து அதுல வந்து குடுக்குறது வந்து கொஞ்ச குறைவாதா இருக்குது அதனால அங்க அதால நம்ம கூப்டவு முடியாது ஆ நமக் கொடுக்குறவங்க அங்கட்டு ஆ இது பண்றாங்க ஏன்னா நம்ம வந்து பசங்கள வீட்ல வச்சுட்டு நம்ம சரியா செய்ய முடியல அப்படிங்கறதுனால அவங்க கொஞ்ச யோசிக்கிறாங்க அது உண்மைதானே அதனால எனக்கு அதுல கொஞ்ச ஈடுபாடு இல்ல தோழி அ
இத நெனச்சு நீங்க வருத்தப்பட வேண்டா ஆனா வந்துட்டு பெண்களுக்கு அதுவு கிராமப்புறத்துல இருக் இருக்காங்க பெண்கள் அப்படிங்கிற சூழ்நெலைல எளிதா வருமானம் குடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று தையல் ஏன்னா வீட்லருந்தே நம்ம தையல் தைக் க்லா ஒரு எடத்துக்கு நம்ம வேலைக்கு போணுனு அவசியங்கடையாது நம்ம நேரம் வந்து நமக் க்கு எந்த நேரம் ஒத்து வருமோ அந்த நேரத்த நம்ம தேர்ந்தெடுத்துக்கலா எல்லா தொழிலயுமே போட்டிங் இருக்கதா செய்யு நீங்க சொல்றது மாதிரி தையல் நாலு எல்லா பெண்களும் இப்ப கத்துக்கிட்டுருக்காங்க அதுல நீங்க என்ன புதிய யுத்திகள தயாரிக்க முடியு அப்டின்னு யோசிங்க எல்லாரு வைக்கிற மாதிரி இல்லாம கொஞ்ச நல்ல டிசைன்லா நறைய கத்துக்கிட்டு நீங்க தச்சு பாத்து வித விதமா டிசைனா தச்சுக்குடுங்க எல்லாரு என்ன ரேட் குடுக்குறாங்களோ அதோட உங்களுக்கு கட்டுப்படியாக முடி ஒரு பத்துருபா இருவதுருபா கம்மி பண்ணிக்குடுங்க உங்களால முடிஞ்சுதுன்னா குறிப்பிட்ட நேரத்துல தச்சு குடுக்க முயற்சி பண்ணுங்க இல்ல விளம்பரங்கள் ஏதேனோ செய்யவு நீங்க முயற்சி பண்ணலா இந்த காலத்துல வந்துட்டு சமீபத் த்துல நா திருமணத்துக்கான ஒரு ப்ளவுஸ் கூட வந்து நா என்னன்னா வீட்டுக்கு பக்கத்துல குடுக்கல ஆன்லைன்ல இந்த மாதிரி சர்ச் பண்ணி அவங்கள்ட தா ஆடர் குடுத்தே அவங்கள்ட நம்ம ஆடர் குடுத் நம்ம ஒரு எத்தன நாள்ல வேணுன்னு சொன்னாங்க நம்ம குடுத்துட்டோம்னா அதே டேட்ல அவுங்க நமக்கு டெலிவரியு பண்ணிட்டாங்க டாங்க அந்த மாதிரியு நீங்க ஒரு சமூக ஊடகங்ல ஆடர் எடுக்கவு முயற்சி பண்ணுங்க தோழி தையல இன்னு ம் மேம்படுத்திக்கிட்டு
கண்டிப்பாக தோழி நீங்க சொல்றது உண்மதா ஆ பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது ஆ ஐ இப்ப வந்து புதுசா ஒரு டி சைன்ல அந்த ஆரி ஒர்க்கு அது இதுன்ட்டு வந்திருக்குது நாங்க வ நாங்க கத்துக்கிட்டது நார்மலா அத ஒரு ஜாக்கெட் தக்கிறதோ ஒரு பாவட இன்ஸ் கட் தக்கிறதோ அந்த மாரி தக் கிறதுக்கு தா நா போய் கத்துக்கிட்டே இப்போ வந்திருக்க இந்த ஆரி ஒர்க்கு இந்த எக்ஸ்ட்டா ஆ டிசைன் பண்றதுலா இப்ப நானு வந் து க்ளாஸ் போகலான்ருக்கே தோழி அதையு கொஞ்சோ கத்துக்கிட்டா அதையு பண்ணா கொஞ்சோ நல்லாருக்கு நா பழை ய ஒரு ஆ நார்மலா தைக்கறது ஒரு இதுலயே இருக்கறனால தா நெறைய கஸ்டமஸ் இங்க வந்து தக்கறது கெடயாது அங்க வந்து கொஞ்சோ ஆளுங்களெல்லா வச்சு பண்றதுனால ம் அங்க பக்கத்துல வந்து எல்லாமே ஆள் வச்சு நல்லா இந்த ஆரி ஒர்க் போட்டு டிசைன்லா போட்டு நெறை யா நல்லா பண்றாங்க அதனால தா வரோவ்ங்க அங்கே போய் நாங்க தச்சுக்கிறோப்பா என்ட்ட சொல்லிட்டு போய்றாங்க கோச்சுக்காதீங்கப்பா அப்டின் சொல்ட்டு பரவால்ல நல்ல டிசைன் பண்றாங்ளா அத நா பேய் கத்துக்கிட்டு வந்து உங்ளுக்கு கண்டிப்பா நா செஞ்சு தரே அப்டின் சொல்லி
ஏனா போட்டி நிறைந்த உலகமாருக்கு காலத்துக்கு ஏத்த மாரி எல்லாரு நம்ள தகவமைச்சுக்கிட்டாதா வந்து ட்டு நம்ம இந்த ஒலகத்துல சர்வை பண்ண முடியு ஏனா நம்ப வந்துட்டு நம்ளோட ப்ப டேஸ் கே இருந்தம்னா அது தா ஏனா இந்த சூழ்நெலைய நானு நேர்ப த அனுபவிச்சிருக்கே நம்ம தையல்னா அத வந்துட்டு நமக்கு இன்னு காலத்துக்கு ஏற்ற மாதி புது புது டிசைன்க்ள கத்துக்லனா நம்ப அப்டேட் ஆக முடியாது நீங்க கத்துக்கிட்டு முழு முயற் ச்சி எடுத்தீங்கன்னா அது வீட்லருந்தே வருமானோ வர்றதுக்கான ஒரு நல்ல விஷ்யமாருக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அதற்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கே தோழி நா அதயு பண்ணிகிட்ருக்கே அ அதாவ்து அடுத்து இது என்ன பண்ணணு அது என்ன பண்ணணு இப்பிடியே இந்த காலக்கட்டத்துக்கு நம்ளு ஓடி ஓடி ஓடி நம்ம எதா புயரி புதிய முயற்சிகள தேடுனா மட்டுமே நம்ம வந்து வாழ்க்கைல ஒரு வெற்றி பெற முடியு அதுக்காக நம்ம இப்டியே சோர்ந்து போயிரக்கூடாது அதனால தா இதுல என்ன பண்ணலா அதுல என்ன ப ண்ணலான்ற ஒரு இதுலே நா போய்ட்ருக்கே தோழி
அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கட்டுதல் தெரிமா
அது தெரியாது தோழி
ஏனா அது வந்து நகர்ப்புறங்கள்ல சார்ந்த இடங்கள்ல இருந்தீங்கன்னா அதுமே ஒரு முக்கிய தொழிலாருக்கு என்னோட சமீபத்துல என்னோட தோழிகள்ட்ட பேசும் போது அது கூட நா தெரிஞ்சுட்டே அவுங்கல்லா எப்டின்னா ஒரு பூ கட்டுதல ஒரு தொழிலாவே வச்சிருந்து அதுக்குமே வந்துட்டு ஒரு கிலோவுக்கு ஒரு ஒரு நூத் திருவதுரூவா வரை க்கு குடுக்குறாங்ளா ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ கட்னாங்கன்னா அதுவே ஒரு சராசரியான வருவனமா போய்டுது அப்டி கூட கடைகளுக்கு மொத்தமா கட்டி குடுக்குறாங்க
ம் ஆமாம் தோழி என ஆ எனக்கு தெரிந்த ஒரு தோழி கூட பாத்திங்கன்னா ஆ நார்மலா பூ கட்றது மட்டு தா அவுங்களுக்கு தெரியு ஆனா இன்னக்கி அவுங்க ஒரு ஆ ஒரு ஸ்வீட்டு ஸ்வீட் கட ஸ்வீட் ஸ்டாலு எய்த் பக்கத்துலே பாத்தீங்ளா ஒரு சின்னதா ஒரு பெட்டி கட தா போட்ருக்காங்க ஆனா அவுங்களோட முதலீ டு வெறு ஐநூறு ரூபாயாருக்கு ஆனா வருமானோ வந்து ஒரு நாளைக்கு ஆயரூபா ஆயர்த்தைநூறுவா விசேஷ நாள்லலா ஆ ஆயர்த்தைநூறுபா இது பண்றோ ஆ நீங்களு இ த் மாரி பண்ணுங்க அப்டின் சொல்லி எனக்கு வந்து அவுங்க இது பண்ணிக்கிட்ருக்காங்க உண்மயிலே பூ கட்றது ஒரு நல்ல தொழில் தா தோழி ஆ எனக்கு வந்து இந்த கோக்குறது இந்த மால கோக்குறதுக்கு வந்து சொல்லி குடுப்பாங்க அதயு அதயு நா ட்ரை பண்றே தோழி த அதயு வந்து கத்துக் லா அதயு பாத்துக்லா அப்டின்ற மார் தா பண்ணிட்ருக்கே தோழி
நீங்க சொல்றது சரி தா ஏனா நம்ப புதுசு புதுசா எதாவ்து கத்துக்கணு ஏனா நம்ப வீட்லருக்கோ நம க்கு வந்து நம்ம கொழந்தைங்ள பாத்துக்கணு நமக்கு பண தேவை இருக்குங்க போது நம்ப தா முயற்சி பண்ணி ஆகணு நம்ப சொர்ந்து போய் உக்காந்துட்டம்னா அடுத்து அவுங்ளுக்கான சப்போட்டு யார் பண்ணுவா நம்ப தான பண்ணனு
ஆமாங் தொ
நீங்க வந்து இல்ல சிறிய அளவுல ஏதாவது எதற்காக சொல்றனா நம்ப ஒருத்தர்ட்ட வேலக்கி போறோன்னா நீங்க ஆரம்பத்துலியே ஒரு கருத்த சொன்னீங்கல்ல கொழந்தைங்ள பாத்து குனு முழு நேர போக முடியாதுனு அனா நம்ப சுயமா தொழில் செய்யமோது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கு ஒங்ளால எதேதும் மாலை நேர உணவுகள்லா விற்பனை செய்ய முடியுமா சின்ன அளவுல ஒரு ஸ்நேக்ஸ் மாதுரி இந்த மாரிலா
அ தோழி இப்ப என்னோட பையன பாத்துக்கறத்க்கு நா கூடவே தா இருந்தாகணு தோழி அதனால என்னால போய்ட்டு அங்க பேய் கடைகள்ல நிக்கவு முடியாது அ அப்போ போகவு முடியாது என்னால அதனால தா வீட்ல இருந்தே பாக்கணு அப்படின்றத நா ரொம்ப உறுதியா இருக்கே தோழி
நிச்சயமாக உங்ளோட சூழ்நலை புரியுது அதனால நீங்க தையல்ல அதிக கவனம் செலுத்துங்க அதே மாதுரி சமூக ஊடகங்கள்ல வேலை நீங்க தேடுங்க அது ஏனா நீங்க வீட்ல இருந்தே வந்துட் நீங்க ஒரு டேட்டா என்ரி இல்லனா ஒரு டெலிகாலரா பண்றீங்கனா உங்களுக்கான ஒரு நேரம் ஒத்து வ போகு ஒரு ஃபிளக்சிபுள் டைம் கெடக்கு அதுல நீங்க ஆனா நிச்சியமா நீங்க தெரிஞ்சிதுனா நீங்ளே பாருங்க இல்லனா உங்ளுக்கு நம்பிக்யானவர்கள்ட்ட குடுத்து நீங்க வேலக்கி சேற நிறுவனம் ங்கறது உண்மயா அவுங்கள்ட்டேந்து சம்பளம் வந்துடுமா அந்த மாதுரி விஷ்யங்களையு கொஞ்சொ சோதிச்சு பாத்து அந்த மாதிரி விஷியங்கள்ல ஈடுபடுங்க தோழி நிச்சியமான உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல
க கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாரி மொதல்ல நா என்னோட நேம் ஒர நா படிச்சது அ சொல் அதுக் என்ன சொல்றது அந்த மார் நா வந்து மொத ரெசி அ ரெஸ்யூம் ரெடி தோழி மொதல்ல ரெஸ்யூம் ரெடி பண்ணி அதுக்கு என்ன பண்ணனு அப்டிங்கெற்த பாத்து நா அதன் மூலயொ பண்றே தோழி ம்
நா ஒங்க ஒங்ளுக்கு ஊக்கப்பட்த்தற்துக்குலா நறைய அரசு நிறுவனங்களு இருக்கு நறைய இப்பல்லா நம்க்கு சலுகைகளு கிடைக் கிது நம்ப வந்துட்டு அத பயன்படுத்திக்கிட்டு சுயதொழில் செய்யவு நீங்க முயற்சி பண்ணுங்க தோழி நிச்சியமா நன்றி